அலோ ஹலோ ஹலோ கேக்குத்
மா ய் கேக்குது உங்களு கேக்குதா
உங்களதா ஆ கேக்குதுங்க கேக்குது
ம் சாப்ட்டீங்ளா ஆ கேக்குது என்ன சாப்ட்டீங்க
நானா
ம்
கோழி கறியு சாப்பாடு
நம்முரு அப்டியா
இல்லங்க முழுசா சாப்பில்ல ஆமா பாதியாதா சாப்ட்ட
ம் சரி சரி ம் ம் நாங்க வந்து மட்டன் சொக்கா சாப்ட்டோங்க சொக்கா
சுக்காங்க அது சொக்கா இல்லங்க
ஹஅப்டியா
ஆமா
ஆ சுக்கா அ சிக்கனல என்ன சமச்சு சாப்ட்டீங்க
சரி உங்க பக்கத்துல ஏதோ வருது பாருங்க அது பாருங்க ஃபர்ஸ்ட்டு உங்க பக்கத்துல ஏதோ இருக்கு பாருங்க
அது எதுமே இல்லங்க ம் ம் ம் ம் செரிங்
எங்க வீட்ல ரெண்டு பேருங்க
ம்
ரெண்டே ரெண்டு பேருக்குதா போட்டீங்க
ரெண்டு பேருங்க அப்டியா ஆமா ரெண்டெ ரெண்டு பேருதா நீங்களு உங்க ஒய்ஃபா
ம்மா ம்மா சிங்கல் பயங்க நா
ஆ செரி
எனக்கு வந்து உங்களுக்கு சரி நா கேக்குறே உங்களுக்கு சமைக்க தெரியுமா எல்லாமே
ஆ அவ்ள ஏ பரவால்ல ஓகே தா
பூன்ன கரி சமைக்க தெரியு
பூனக்கறியா ஏ நீ
ஆமா
நீங்க சாப்றீங்களா அப்டியா நீங்க ஏ எப்டி இல்லைங்க நாங்க எல்லா அந்த அந்த கறி எல்லா சாப்ட மாட்டோ நாங்க சாப் அப்பறதுே வந்து இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தா
சரிங்க சரி உங்க வீட்டுல பூன இருக்காங்க
ம்
இருக்கா பூனைங்க வீட்ல
ஆ ஆ இருக்குங்க உங்க வீட்
இருக்கு அப்பனா சாப்பிட தானே வச்சிருக்கீங்க பூனக்கறி சாப்ட
பூன கறி சாப்பிட இலைங்க வளர்க்கறோங்க நாங்க பூனை வீட்டுக்குள்ள பூன வளர்த்தா ரொம்ப நல்லது
போட்டுச்சன்னா அது வளர்த்து சாப்டுவீங்க அப்படியே தானே
எப்பவுமே சாப்பிடு சாப்பிடணும்னு தா தோணுவிங்களா
இல்லங்க எனகு பூன பார்த்தா வளக்கணும்னு தோணு வளர்க்கணு வளர்க்கணு பூனைய வளர்க்கணு சாப்ட கூடாதுங்க எங்க வீட்டுல மொதல இருந்ச் இப்ள்ளைங்க ஃபஸ்ட் இருந்துச்சுங்க
ம் ந தரையட தா ம்
சரிங்க சரிங்க சொல்லுங்க
ம்
என்ன பண்ட்டீங்க
நானா இல்ல இப்பதான் சாப்பாடு செய்ய போறேன்
அது கேக்கலீங்க லைப்ல என்ன பண்ணறீங்க அப்டினு கேக்குறேன் படிக்கிறீங்களா
அன் இல்லங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கறேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உம் உம்
ஓ அப்படியா பாத்தா அப்படி தெரியலையா நான் சிங்கள் பாய்ங்க சிங்கிள் பாய்
அப்படியா செரி செரி பரவாயில்ல
உம்
உம்
போய் படிங்க நீங்களும் சேர்ந்துப்பிங்க ஆமா நான் பி காம் படிச்சேங்க
படிக்கலாம் ப்ரோ எனக்கும் ஆசையா தான் இருக்கு பாக்கலாம் இப்பதான் எனக்கு நியூ பார்ன் பேபி இருக்கு அவ கொஞ்சம் பெருசான பிறகு செம்ம அதுக்கப்புறம் படிக்கலாம்
செரிங்க கொஞ்சம் வளர்ந்துட்டா மூளையில எதுவுமே பதுங்காது அதனால தான் சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரமா படிச்சுக்கோங்க
செரிங்க செரிங்க நீங்க என்ன படிச்சிருக்கறீங்க
நான் வந்து பி காம் படிச்சிருக்கேன் உம் எத்தனை தருவங்க சொல்றது ஆமா பி காம் பேச்சுலர் டிகிரி
அது அப்படியா சேரிங்க சேரிங்க ம் அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும்
நாம உங்கள் நீங்க படிக்கணும்னா எந்த குரூப் எடுத்து படிப்பீங்க எது ஆசை உங்களுக்கு படிக்க
எனக்கு
அதான் உங்கள தான் கேக்குறேன் இப்போ நீங்க காலேஜ் போறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன்
ம்
என்ன எடுப்பிங்க
நான் வந்து என்ன எடுப்பேன்
ஆ அதான் என்ன எடுப்பிங்க
சேரி என்ன குரூப் வருமோ அந்த குரூப் எடுப்பேன்
இப்படியா ஐடியாவே இல்லை உங்களுக்கு அப்போனா இன்னும்
எனக்கு படிக்கவே ஐடியா இல்ல செரி நீங்க சொ
இப்படியா செரி செரிங்க செரி உங்க வீட்டுல மீன் வளர்க்கறாங்களா அப்படியா
ஆ வளர்க்குறாங்க நீங்க உங்களுக்கு பிடிக்குமா மீன் வளர்க்குறதுக்கு
ஆ புடிக்குங்க இருக்கு வீட்டுல மீன் இருக்கு
அப்டியா இந்த வீட்டு
ம்
வீட்ல கூட மீன் இருக்கு
என்னா மீன் இருக்கு உங்க வீட்டுல
சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்
உங்க வீட்டுல என்ன மீன்னுங்க இருக்கு வளக்கிறீங்களல என்னென்ன மீன் வளக்கிறீங்க அது சொல்லுங்க எனக்கு வந்து ப்ஃரைட் ரைஸ் சிக்கன் ப்ஃரைட் ரைஸ்
தெரியாது என்ன சிக்கன் ரைஸ் பிடிக்குமா
ஆ ரொம்ப பிடிக்குங்க சிக்கன் ரைசு சில்லி சிக்கன் ரெண்டுவ மிக்ஸ் பண்ணி சாப்ட்டா ஆ நல்லாருக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்ட்டா இன்னு டேஸ்ட் ஏறுங்க அப்டியா போய் சாப்பிடுங்க போங்க போங்க
ம் செரி செரி செரி சாப்பல்லா எங்க அஸ்பெண்டு வெளில போயி ருக்காரு அவரு வந்த பிறகு சாப்டுவ
சொன்னாலு வந்துடுமா உங்களுக்கு
ஆமா ஆமா ம்
சரிங்க சரிங்க அப்றோ நெக்ஸ்ட் என்னா பிளான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஜாப் தாங்க பாக்கணு
ம் அப்டியா எந்த மாரி ஜாப் நீங்க எதிர்பாக்குறிங்க
சிஸ்டம்ல உக்காந்து சிஸ்டம்ல உக்காந்து வேல செய்ற மாரி ஆமா அந்த மாரி வேலதா நா கேக்குற சுத்துற மாதிரில்லா இருந்தா அவ்ளதாங்க
ம் செரி சார்
எக்ஸாமு எழுதி போட்ருக்கேனா எக்ஸாம் வந்துச்சுனா எழுதிருவே
அப்டியா செரி செரி செரி
ஆமாங் க
செரி செ
எல்லாமே ட்ரை பண்ணுல்ல அப்பதானே த நம்ளுக்கு எது இருக்கோ அது கெடைக்கு
ஆமா கரெக்ட்தா கரெக்டா சொ கரெக்டா சொன்னிங்க ம் அதா எனக்கு என்னன்னா நம்ம படிச்ச படிப்புக்கு நல்ல ஒரு வேல கெடச்சாலே போது
கெடச்சிடுங்க அதெல்லா ஸ்டடிஸு
ஆமா கண்டிப்பா நம்பிக்கெ வைங்க ஏன்னா நீங்க நீங்க வந்து டெம்பரவரி வேலைக்கு போங்க ஆனா எந்த உங்களுக்கு புடிச்ச வேலை கெடைச்சிச்சுன்னா அந்த க அந்த வந்து அந்த வேலைய விடவே விடாதிங்க
புடிச்ச வேலைக் போயணு
ம் அவ்ளதா இது இல்லன்னா அது நம்மளுக்கு வந்து எந்த எட ரொம்ப புடிக்குமோ அந்த எடத்துலதா நம்ம இருக்க முடியு
ம் அப்போதா இன்ட்ரெஸ்டிங்கா வேல செய்ய முடியு இல்லாட்டி தூக்கந்தா வரு ஆமா கரெட்டு தாங்க
ம் ம் இங்க என்ன பண்றது நெறைய பேர் என்ன பண்றாங்க பிடிக்காத வேலை கூட என்ன பண்றாங்க புடிச்ச மாரி
புடிச்ச மாரி செய்யறாங்க
ஆமா அவ்ளதா ஏன்னா என்ன பண்றது அந்த வேலைய விட்டா ஆமா கரெக்டா சொன்னிங்க அந்த ஹாப்பினஸ்ஸே இருக்காது என்ன பண்றது சம்பளத்துக்காக வேல செய்வாங்க
வேலை செய்றாங்க எதுமே சொல்ல முடியாதுல
ஆமா எதுமே சொல்ல முடியாதுங்க ரொம்ப கஷ்ட ஆமா பாதி பசங்க லைஃப் இந்த மாரிதா போது போகுது பிடிக்காத லைஃப் வாழ்றாங்க புடிக்காத வேலைய செய்யறாங்க புடிக்காத கல்யாண பண்ணிக்கறாங்க புடிக்காத எடத்துல இருக்கறங்க எது நம்மளுக்கு புடிச்சிருக்கோ அது நம்மளுக்கு கெடைக்க மாட்டேங்குது எது நம்ம புடிக்காதோ அதா நம்மளுக்கு கெடைக்குது உங்களுக்கு எத்தன எத்தன விஷயோ புடிக்காது ஆனா என்ன பண்றது இதெல்லா சலிச் சு தா ஆகணுன் நெனச்சு நீங்க வா கரெக்டா சொன்னீங்க என்ன பண்றது அந்த அது வந்து அந்த சகிச்சிது இத கொஞ்சோ முன்னாடி வந்துச்சுன்னா அவ்ளோ அப்டி கோவம் வருது அப்டியே அவங்களல்லா பாத்தாலே இருட்டேட் ஆகுது
வெரட்டி வெரட்டி அடிக்க தோணுதா அப்டியாங்க எல்லாருமே இருப்பாங்கங்க அப்டி
தெறியில பல பேரு இந்த மாரி இருக்குறாங்க உம் உம் என்ன பண்றது எப்டி வெ ரட்டி வெறட்டி அடிக்கிறது அந்த மாரி அடிக்கிறதுக்கு அந்த மாரி அந்த பொசிஷன்க்கு நாங்க வரலங்க அவங்கல்லா மேல எட்டி பாக்குற மாரி இருக்குது இருக்குறாங்க
ஓ
நம்மள பாத்தா கீழ பாக்குற மாரி இருக்கிறோ
ஆ
என்ன பண்றது எல்லாமே கடந்துதா போவணுல்ல
ஆமா கடந்து போனாதானே வாழ்க்க நல்லா இருக்கு
உம் கரெக்டா தா சொன்னீங்க கடந்து போனாதா வாழ்கையே எங்ள என்ன பண்றது எல்லா தும்னே வந்து புடிச்சது மாரி ஆயிடுச்சுன்னா நம்ம கடவுள மறந்துடுவோ
உம் ஆமா
உம் ம் செரிங்க இவ்ளோ நேரோ உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு
நன்றி நன்றிங்க
த்த சந்திப்புல கண்டிப்பா சந்திப்போ நா எங்க அடுத்த இதுல நெறைய பேசலா நெறைய நீங்களு சொல்லுங்க நானு நறைய கேக்குறே நீங்களு உங்க உங்க உங்களுக் கென்னென்ன தோனுதோ அதெல்லா சொல்லுங்க நானு கேக்குறே நா எனக்கு என்னென்ன தோன்றுதோ அதெல்லா நா உங்களுக் கிட்ட சொல்றே
செரிங்க செரிங்க நிச்சயமா பண்லா ஆ பாய் வணக்கம்